ஆ வணக்கம் மேடம் நல்லாருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக் தே நீங்க நல்லா ருக்கீங்களா
நல்லாருக்கே நவுட் இனிமேதா நீங்க
நானு இனிமேதா சமைக்கணு மிஸ்
மேரிடா நீங்க
ஆ மேரிடு தா மேரிடுதா ம் பாப்பாருக்கா ஒன் இயர் த்ரீ மன்த்ஸ் பேபி
ஆ செரி செரி எனக்கு ரெண்டு கொழந்தைங்க
ஓகே ஓகே என்ன பண்றாங்க ஸ்கூல் போறாங்களா
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டடு ஒண்ணு ஒண்ணு ஃபோர்த் ஸ்டாண்டடு ஒண்ணு படிக்கிறாங்க ஆ என்ன டாப்பிக் பேசலா சிஸ் சிஸ்டர்
நீங்க சொல்லுங்க என்னன்னு பேசலா
என்னா பேசலாம்
ம் ஹெல்தி ஃபுட்டூ
ஓகே ஹெல்தி ஃபுட் பத்தி பேசலா
பாப்பாக்கு என்னென்ன கொடுக்கலாம் பசங்களுக்கு என்னென்ன பொதுவா கொடுக்கலா என்ன கொடுக்கணு
ம் நா வந்து நா ஆ நா வந்து வீட்லதா சிஸ்டர் எல்லாமே இது பண்ணுவே மேக்சிமம் ஜங்க் ஃபுட் வந்து வாங்கி கொடுக்க மாட்டே பாப்பாங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே
ஓகே
சிக்கன் ஐட்டம்ஸும் அதே மாரி அதிகமானும் கொடுக்க மாட்டே மேக்சிமம் மீன் தான் அதிகமா நா தருவே
ஓகே
ஆ மட்டன்னு மட்டன் குடுப்பே மேக்சிமம் சிக்கன்னால நாட்டுக்கோழி சிக் கன் அந்த மாதிரி பண்ணுவே ஆத் அதே மாரி லன்ச் குடுத்து வுட்டாலு ஏதாவது அ அங்க எப்டி குடுக்கணும்னா லெவன் ஓ கிளாக்குக் பாப்பா வந்து சி பி எஸ்ஐயா சே கே வி ஸ்கூலு காலையில எட்டு மணிக்கெல்லாமே போயிருவாங்க அப்ப ஏழ்ர மணிக்கு எல்லா சாப்ட்டுட்டு போகுங்க சாப் எப்போதுமே குடுத் துட்டு தா அனுப்புவே அதே மாரி பா லெவன் தெர்ட்டி போல அவங்களுக்கு லன்ச் அவரு அதனா ஆ அதனால ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வைக்க சொல்லுவாங்க நட் ஸ்ஸு ஏதாவது ஒண்ணு வைக்க சொல்லுவ அது நம்பளோட இஷ்டோ தா வேணுனா குடுக்கலா இல்லன்ன வேணாப் டின்னு அதே மாரி அவங் பய்யே அவங்களோட சார் வந்து என்னன்னா நார்த் இண்டியன்ஸ்ஸு அவங்க வந்து கரெக் ட்டா பிள்ளைங்க சாப்பிட்ருக்காங்களா என்னன்னு எல்லா என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க நம்ம வந்து இந்த நூடுல்சோ இந்த பீஸா பர்கர் இந்த மாரி இதெல்ல நம்ம வாங்கி குடுத்தாலு நம்மளுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க குடுத்துருக்கீங்க இத குடுக்கக் கூடாது நம்மளோட ம்ச் ரைஸ் இதெல்லா அவங்களுக்கு தெரியாது லெமன் ரைஸ்ஸு இதெல்லா அவங்க அத சொல்லுவாங்க எல்லோ ரைஸ் குடுங்க அந்த மாதிரி கொடுங்க அப் படின் சொல்லுவாங்க
ம் ம்
அதே மாரி ஈவினிங் வர்ப்ப நா வீட்ல ஏதாவது பிரிப்பர் பண்ணி வச்சிருப்பே
ம்ம்
தொண்ண சாப்பிடறதுக்குன்ஸ் சொல்லிட்டு அ அவிச்சு வைப்பே ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைப்பே வட ஏதாவது ஆ சாப்ட்டுட்டு அப்புறோ டியூஷன் போயிருங்க டியூஷன் போயிட்டு ஈவினிங்
ம்
ஈவினிங் ட்ராத்திரியுமே அதே மாரி இதுதா குடுப்பே ஒருவேள அது மட்டுந்தா சாப்பாடு குடுப் பே மதியானோ மட்டு சாப்பாடு ராத்திரி ஏதாவது அவங்களுக்குப் பிடிச்சிருந்துச்சின்னா ம்ச் ரைஸ் சாப்ட்டுக்குங்க ஒயிட் ரைஸ் சாப்பிடுவாங்க இல்லன்னா இது பண்ண மாட்டே அப்புறோ சீக்கிரோ தூங்கிருங்க அப்பதா கால்ல சீக்கிரோ ஆறு மணிக்கு ஆறைக்லா எந்திரி க்க முடியு அப்டின்ட்டுன்னு பருப்பு எல்லா நெறைய நா சேத்துக்குவே ஏனாச்சே இந்த உளுந்தங்களி எல்லா நெறைய குடுப்பே அதையு குடிச்சுக்கோங்க உளுந்தங்களி கேழ்வரகு அந்த இதுல எல்லா ம்ச் அ அட மாவு அட தோச அதெல்லா நல்லா செஞ்சு தருவே அதெல்லா சாப்பிட்டுக்கோங்க பிள்ளைங்க அதே மாரி மேக்சிமோ வந்து என்னதுன்னா இது தரமாட்டே ஜங் ஃபுட் வந்து தரமாட்டே மேக்சிமோ வெளியில
போனா மார்னிங் இட்லி குடுப்பே
ம்
நார்மலா தா கொடுப்பா பாப்பாவுக்கு ஜங்க் ஃபுட்லா குடுக்க மாட்டோ ஏன்னா குழந்த இல்லையா
உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைல
ஒன் இயர் த்ரீ மந்த் பேபி அதனால ம்ச் பருப்பு சாதோ கீர சாதோ
ஆ
அவங்களுக்கு கேரட் சாதோ
ஆ அஹ
எக்கு அவிச்சு குடுப்பே பச்ச பயிறு மொச்சக்கல
ம் ம்
அவரு அந்த ஒடச்சக்கல்ல அதெல்லா குடுப்பே
ம்
அப்பறோ பாப்பாக்கு அதா ஸ்நாக்ஸ்ல வந்து என்ன குடுப்போனா ஒரு சில டைம்ல பாப்பாக்கு ஏதாச்சு வீட்ல செஞ்சு குடுப்பே
ம் ம்
குட்டிப்பாப்பாயில்லையா அந்த மாரி ஏதாச்சி ஸ் செஞ்சு குடுப்ப அவுங்களுக்கு சும்மா ஏதாச்சி ரெண்டு ஒண்ணு சாப்டுவாங்க கூட நம்ம என்ன சாப்றோமோ அத சாப்டுவாங்க
ம் ம்
அதுக்கப்பறோ பாப்பாக்கு எதா நட்ஸ் குடுப்பே நட்ஸ் குடுத்துட்டு அதுக்கப்பறோ பாப்பாக்கு செவ்வாழ திராட்சை ஃப்ரூட்ஸ்ல ஆப்பிள் பழோ
தெரியுமா சிஸ்டர் நா வந்து குடுத்தது என் கொழந்தைங்களுக்கு நீங்க வந்து நேந்திர பழ இருக்கு பாத்தீங்களா நே நேந்திர பழ வாங்கி அத வந்து குக்கர்ல வந்து அரப்பழோ சும்மா அரையோ காலோ அதோட, ஆப்பிளு ஆப்பிள் இருந்தா சேத்துக்கலா இல்லனா வேணாம். அத நல்லா பாயில் பண்ணிருங்க பாயில் பண்ணிட்டு பாலு கலந்த பாலு ஓகே இல்லனா சும்மா சக்கர மட்டு போட்டு ஊட்டி விடுங்களே நல்லா என்ன ஆகுவாங்க புஸ்ஸுனு ஆகுவாங்க எங்க பாப்பாலா நல்ல குண்டா ருப்பா
ம்
நல்லா புஸ் புஸ்ஸுன்னு இருக்கு ரெண்டு பிள்ளைகளுமே அதே மாரி டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நா ஃபீடிங் பண்ணே பாப்பாங்க ரெண்டுத்துக்குமே அதனால மேக் ஸிமோ என்னாதுனா த இந்த சளி பிடிக்கிறது மேக்ஸிமோ நெறைய ரொம்ப இ தா ஆக மாட்டாங்க சஃபர் ஆக மாட்டாங்க இந்த கொழந்தைங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே மேக்ஸிமோ அதே மாரி கூலு குடுங்க கூலு நீங்க எவ்ளோக்கு எவ்ளோ குடுக்குறீங்களோ ஆஹ் அதே மாரி கேழ்வரகு கூல் குடுங்க ராகி மாவு கஞ்சி நீங்க குடுத்தீங்கனா ஒடம்பு வந்து, யூரின் போயிட்டே இருப்பாங்க
ஓகே
பொம்பள புள்ளயா ருந்தா யூரின் அதிகமா போகு பையனா இருந்தா போமாட்டா அதே வந்து நீங்க கோதும மாவு கஞ்சி குடுங்களே உடம்பு வந்து நல் ல அந்த இதெல்லா அவுங்களோடது கொஞ்சோ கொல கொலன்னு தான இருக் கு நல்ல இதுப்பு புடிக்கும். சத புடிக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க
ஆமா ஆமா ஆமா
அது புடிக்கு
ஆ அவ தா ஒரு கொழந்தையா இருக்குபோதெல்லாமே நானு ஈவினிங் டைம் ஆனா, அவளுக்கு அந்த ராகி மாவு, கூல் இருக்கீங்யா கூலு தா குடுப்பே. சுடு தண்ணி கொஞ்சோ வச்சு, மாவு கொஞ்சோ கரச்சி, சால்ட் கொஞ்சோ போட்டு லைட்டா
ஃபில்டர் பண்ணிருவீங்க தானே
ஆமா ஃபில்டர் பண்ணி, அது தொல நல்லா இது, பண்ணி திக்காயி, செர்லாக் பதத்துக்கு வந்த பெறகு,
ஆஹ்
அதுக்கப்றோ ஆற வச்சு பாப்பாவுக்கு ஊட்டி விடுவே
அது வந்து எப்ப குடுக்குறீங்கனா ஒரு பதனோரு மணி போல குடுங்க குளிச்ச ஒடனே குடுங்க அந்த மாதிரி குடுத்தீங்கனா இன்னமு நல்லா தூங்கு நல்லா யூரின் போகுங்க கொழந்தைங்க ஏனா அந்த க யூரின் கடுப் இப்பெல்லா இருக்காது நல்லா யூரின் போவுனுங்க நீங்க மதியானோ ஒரு மூணு மணி போல என்னா பண்ணுங்கனா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் மோஷன் ட்ரபுளே இருக் காது கொழந்தைங்களுக்கு ஏனா இந்த பழ வந்து செவ்வால இந்த பழோ என்னது நேந்திரோ பழ வந்து ரொம்ப சக்தி ஆமா ரொம்ப பவரானது அதே மாரி ஆப்பிள் ஒண்ணு வாழப்பழோ ஒண்ணு அத ரெண்டையு அவிங்க அவிச்சிட்டு ஒரு நாளைக்கு என்னா பண்ணுங்க அதே மிக்சில அடிச்சி கொஞ்சோண்டு சக்கர போட்டு ஊட்டி வுடுங்க சும்மா லைட் லைட்டா ஊட்டி வுட்டீங்கனா வச்சு கோங்களே எல்லா ஃபுட்டுமே சாப்ட ஆரம்பிச்சிருங்க மீனெல்லா நீங்க அவிச்சே ஊட்டி வுடலா மீன பத் திங்கலா மீன வாங்கி சும்மா உப்பு மட்டு போட்டு அவிச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க சும்மா லைட்டா ரெண்டு இது ஏனா ஒ சடனா நீங்க இதெல்லா ஒரு வயசு தாண்டி குடுக்காம விட்டுட்டீங்கன் வச்சுக்கோங்களே அதுக்கப்ற அந்த பிள்ளைங்க என்னா பண்ணாதுங்க சாப்டவே சாப்டாதுங்க
ஆமா ஆமா அவ இப்பவே என்ன பண்றானா ம் இப்பவே என்ன பண்றானா அவ வந்து காரோ பால் குடு ஃபீட் பண்ணிட் இருந்னா ஃபீட் பண்ட்டு அதுக்கப்றோ இப்ப புட்டில பால் குடிக்கிறாங்க.
ஹ!
பால் பு டபால அதனால வந்து என்ன பண்றாங்க காரணோ குடுத்தா அவுங்க அழுத் அழுதுகிட்டே இருக்காங்க
ஏ நீங்க பால் புட்டில குடுக்குறீங்க பால் இல்லையா உங்கள்ட்ட
ஆஹா பால் இல்ல நா பால் ஸ்டாப் பண்ட்ட
ஏ ஒன்னே கால் வயசிலியே ஏ ஸ்டாப் பண்ணிட்டீங்க
பால்
ஹெல்த் இஷ்யூ வா ஒ ஓகே ஓகே இல்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க நெறைய சீ ஃபுட்டு சாப்புடுங்க சிஸ்டர் கொழந்த கொழந்தைக்கு ஒன்னே கால் வயசுலலா நிப்பாட்னீங்கன்னா அந்த கொழந்தைக் கே என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க நீங்க சீ ஃபுட்டு நெறைய சாப்புடுங்க அதே மாரி இந்த புட்டு சொறா புட்டுன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லா நீங்க கொஞ் சோ எடுத்து சாப்டுங்க கருவாடு நெறைய எடுத்து டெய்லி கருவாடு சாப்டுங்க நாலா டெய்லியு கருவாடு தா நா ரெண்டே கால் ரெண்ட்ர வயசு வரைக்கு நா குடுத்தே எங்க பாப்பாக்கு நானே தா நிப்பாட்னே டாக்ட்ரு சொல்லி நிப்பாட்னே அதே மாரி பரோட்டால வந்து பால் ஊத்தி சாப்டுங்க உங்களுக்கு நல்ல நெறையா இதாகு ஊரு ஏனா இதெல்லா நா ரெண்டு கொழந்தைங்களுக்குமே சாப்ட்டது தா சாப்ட்டு அதெல்லா சொல்லுவாங்களா ரெண்டையு எனக்கு நார்மல் டெலிவிரி தா ரெண்டு கொழந்தைகளுக்மே நா சாப்ட்ட டெய்லி கருவாடு சாப்டுவே கருவாடு இல்லாம எறங்காது சும்மா சாம்பார் சாப்டுவிங்களா அது ஓமா வாட்டரு குடுங்க சிஸ்டர் அதே மாரி ராத்திரி அந்த பிள்ளைங்க இதாகுன்சுனா ஓமா வாட்ரு குடுங்க ஏனா நம்ப வந்து பீடிங்னா அந்த இது டைஜிஷின் ஆயிடு இதெல்லா வந்து சீக்கிரோ டைஜிஷின் ஆகாது கொழந்தைங்களுக்கு ஓமா வாட்ரு வாங்கி சுடு தண்ணில வச்சி அ பில்லர்ல வச்சி வச்சி குடுங்க இதெல்லா நா குடுத்திருக்கே அந்தனால நா சொல்ற
அதா வை அவ்ளோ எடுத்துக்க மாட்ர இட்லி குடுப்பே இப்ப சாம்பார்ல மிக்ஸ் பண்ணி இட்லி குடுக்கறது லைட்டா காரம் போட்டு இட்லி குடுக்கறது அப்டியே மின்ன கேரட்ஸ் கேரட் ரைஸே குடுத்துட்டுருந்தே இப் இப்ப வந்து என்ன பண்ற ராகி கூழு இட்லி ஆ ம் அதா எஃக்கு அந்த மாரி அப்டியே குடுத்துட்டே வர கொஞ்ச கொஞ்சமா
ஓகே ஓகே ஓகே நீங்க வந்து ஏ சாப்டுங்க நீங்க வந்து உங்களுக்கு ஒண்ணு இதாகாது நீங்க வந்து செர் சாப்டுங்க நெறைய எடுத் த்துக்கோங்க நீங்களுமே நல்லா சாப்டுங்க ஏனா உங்களுக்குமே அந்த இது இருக்காது நல்ல உங்களுக்கு இதா இருந்தா தா உங்களுக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒடம்பா இருக் உங்களுக்குமே அதுக்கப்றோ நீங்களே இதாயிருவீங்க அப்டியே டல்லாயிடுவீங்க நெறைய எவளோ எவளோ ஃபீடிங் குடு க்குறிங்ளோ அது சொல்றதெல்லா தப்பு சிஸ்டர் அழகு கொறஞ்சி போயிரு அதெல்லா சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லா அதெல்லா ப நாளா சொல்றாங்கல்ல அதெல்லா தவ் வருதலானது அவளுக்கு இயற்கையா கெடைக்கிறது தாய்ப்பால் மட்டுந்தா நம்பள மூலமா கொழந்
பாப்பாக்கு அது மட்டுக்குனா ஸ்ட்ரென்தான ஒரு இதுவே வேற எதுமே கெடையாது அத் அத தவிர்த்து
பொண்ணு வந்து இப்ப ஆறு வயசு ஆகறா ஆனா அவள பாத்தீங்னா தேடு் ச ஃபஸ் டண்டுதா ஆனா அவளுக்கு நாளைக்கு பாடே ஆனா அவள பாத் து தேட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருப்பா நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு ஜைஜெண்டிக்கா இருப்பா ஏன் சின்ன சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு பாத்தீங்கனா குட்டையாதா இருப்பா அந்த ஹெரிடிட்டின் சொல்ற மாதிரி அ எங்க வீட்டுக்கார் சைடு அவ து அ ரெண்டு பேருமே ஈக்குவலா தா இருந்துச்சிங்க ஆனா ஆனா மேக் சிம சளி எல்லா அதிகமா புடிக்காது ஸ் அது அதி திகமா என்ன பண்ண ஆக மாட்டாங்கனா சஃபர் ஆக மாட்டாங்க ஒடனே சளி புடிக் கியாது எந்த வியாதியுமே சீக்கிரமா அட்டாக் பண்ணாது அவுங்கள
இ இவுங்ளுக் எப்டின்னா ஒண்ணு ஒண்ணே ஏதாச்சு ஆயிட்டே இருக்கு இப்ப ஒரு ம ஒன் மந்த் ஆகுதா
ரொம்ப பா இது சிஸ்
ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீவரு சளி இருமலு எதாச்சி ஹாஸ்பிட்டலு போய்டுவோ
ஆ என்னோட இது வந்து நீங்க நல்லா சாப்புடுங்க சாப்டாலே போது நல்லா கொழந்தைங்க நல்லா ஃபீட் குடுங்க சூப்பரு ம் ஓகே சிஸ்டர் டைம் முடிஞ்சிருச்சி உங்ககிட்ட பேஸ்னது ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் கால் ஒரு டைம் இருந்தா பேசலா ஓகே ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்ட என்னா பண்ணிட்டு இருக்க ஏய் என்னா பண்ணிட்டு இருக்க நீ மட்டு அந்த புக்கு இருக்குல கீழ வை
அதே கால முருகன் கோயிலு
யாரு உள்ள போ உள்ள போ உள்ள போ பண்ணிட்டு இருக்க நீ எழுதுவேனு நீ ஓபி அடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கியா இவ்ளோ நேரோ அங்க உக்காந்து என்ன எழுதுன அவ அவளோட வேலைய செஞ்சிட்டு இருக்கா நீ என்ன எழுதுன
இல்லையா அது இல்ல